ழி
ட் இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே தோழி பொங்கல் வேற வந்துட்ருக்கு அத பத்தின திட்டமிடல்லதா இப்ப இருந்துட்ருக்கே ஆ நல்லா இருக்கே
ம் ம் சொல்லுங்க
பொங்கல் பண்டிகையை எப்டி கொண்டாடுறதுன்னு சில திட்டங்கள் நா வகுத்துட்ருக்கே
ஆ ஆ
பொங்கல் பண்டிகை கொண்டாடுதல் பற்றிய திட்டத்த நா உங்களோட சேர்ந்து கலந்துரையாட்லான் நெனக்கிற பேசலாமா
ஆ பேசலா பேசலா
ம் வர பொங்கலுக்கு இந்த முறை நம்ம முதல் வேலையா வீடுகள் எல்லா நம்ம வளக்கம் போல பொங்கல் பண்டிகைனாலே மூன்று நாளு விழாகோளமா தானே இருக்கு நம்ம மொதல் வேலையா என்ன பண்லானா வீட்டை எல்லா சுத்தம் செய்தல் முன்னெச்சரிக்கையா நம்ம வீட்ட ஆ வீட தொடச்சி சுத்தம் பண்றது பாத்திரங்கள வந் து நம்ம அ வருடத்திற்கு ஒரு முறைதா அனைத்து பாத்திரங்களையு நம்ம வெளக்கி சுத்தம் பண்றோ அதனால பொங்கல் பண்டிகைக்கி வீடு முழுவது ஒட்டடை அடித்தல் அடுத்து பாத்திரங்கள தொலக்கி காய வச்சி தேவையான பாத்தரங்கள மட்டு நா பொழக்கத்துக்கு வச்சுக்கிட்டு தேவையில்லாத பாத்தரங்கள வந்து காய வச்சி அத பத்து பூவமா ஒரு பாக்ஸ்ல வச்சு மேலே எடுத்து வச்சிட்லான் இருக்கே அடுத்ததா பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லா வாஷ் பண்றது துணிகள எல்லா துவைத்து காய போடுதல் இந்த மாதிரி முதல் வேலையா நம்ம வீட்டையு தூய்மைப்படுத் துற பணிகள செய்யலான்னு இருக்க நீங்க என்ன பண்ண போறீங்க
ஆ நானும் இப்போ அதுதா வேல பண்ணனு இப்ப அதாவது பாத்தீங்கன்னா இப்ப பொங்கல்னாவே வேல அதிகம தா இருக்கு இப்ப துணி எல்லா தேவயில்லாத துணி அப்டின்ட்டு எடுத்துட்டு கொஞ்ச இல்லாதவுங்களுக்கு அப்டி கொடுத் தரலா அ அது அப்படி இல்லன்னா துணி எல்லா மொய்தி துணிய துவச்சி காய வச்சி அ புது துணி எல்லா எடுத்து எல் எல்லா துணியுமே சுத்தமா கிளீன் பண்ணிதா ஆகணு அப்புற இந்த பா
ஆமா ரொம்பவே சரியா சொன்னீங்க சரியா
ம்
சொன்னீங்க நானுமே வந்து சொன்னதல்லா ரொம்பவே நல்லாது
ம் சொல்லுங்க
ஆ
ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் கரெக்ட்டு தா
தேவையான துணிகள் நீங்க சொன்னீங்கல்ல அந்த திட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு ஆமா நா நம்மளோட துணிகள்ல வந்து நாங்க பயன்படுத் தா நமக்கு சில ஆடைகள் வந்து புதிதா இருக்கு ஆனா நமக்கு உடலுக்கு கொள்ளாத அளவு பத் தாம போற ஆடைகள் இருந்து புதுதா இருக்கிறது வந்து நா இந்த வருஷோ வந்து தனியா பிரிச்சு அத ஆதரவற்றோர் இல்ல எதாவது ஏழைங்களுக்கு அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு குடுக்கலாங்கற ஒரு திட்ட த்துலதா நானுமே இருந்தே நீங்க சொன்னோனே அத நிச்சயமா நா முன்ன எடுக்கணுன் நெனச்சிட்ருக்கே ஏன்னா பொங்கல் இந்த மாரி பண்டிகை காலங்கள்ல நம் மகிழ்ச்சியா இருக்கனு நம்ப சுத்தி இருக்குரவங்க மகிழ்ச்சியா இருக்கணு இல்லையா
கண்டிப்பா கண்டிப்பா
அடுத்ததா பாத்தீங்கன்னா பொங்கல்க்கு இந்த முறை வந்து பலங்கால முறை இப்ப நம்ப வீட்டுல கேஸ் அடுப்புல பொங்கல் வைக்கிறது அப்படின் இல்லாம பழங்காலத்துல எல்லா நம்ப முன்னோர்கள் எல்லா செஞ்ச மாதிரி வாசல்ல வந்து பொங்கல் வெக்கிறதுக்கான ஒரு இடத்த ஏற்பாடு செஞ்சு அங்க அந்த காலமுறைப்படி மண்பானையில பொங்கல் வைக்கலா அந்த எடத்த சுற்றிலும் சுத்தம் செய்து மாவிலை தோரணம் கட்டி கரும்புகளால அலங்காரம் பண்ணி வீட்டுல உள்ளவங்க உறவினர்களுக்குமே நா அழைப்பு கொடுத்து முடிந்த அளவுக்கு உறவினர்கள் தெ ருவுள்ள உள்ளவங்க எல்லாருடையு சேர்ந்து ஒரு பண்டிகைய ஒரு விழாவா பண்ணலாம் பொங்கல் பண்டிகைய அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கே
ஆ கண்டிப்பா இப்போ பாத்தீங்கன்னா முன்னாடியெல்லா அந்த மாதிரிதா நடந்துட்ருந்தது இப்போ ஒரு பொங்கல் அப்புறோ ஒரு பண்டிகை அப்படின்னா கா நம்மளு சொந்தக்கார அவங்க நம்முடைய உ தோழர்கள் அப்புற தோழிகள் எல்லா ஒண்ணு சேர்ந்து பொங்கல் வைக்கிறதுதா வழக்கமா இருந்தது இப்போ கான்ன இப்ப காலங்கள் செல்ல செல்ல இப்ப பழக்க பழக்கங்கள் எல்லா மாறி போய்ட்டு அ ஒ ஒரு வீட்டுல வ போ கணவன் மனைவி அல்லது கொழந்தைகள் அப்படின்னா அவங்க மட்டு தா செய்யிறாங்க அந்த மாதிரி இல்லாம மீண்டும் பழைய காலத்துக்கு சென்று ஆம் த கொழந்தைங்களோட தாத்தா பாட்டி இல்ல ந நம்மளுடைய தோழர்கள் தோழிகள் அ ம் தெருல உள்ளவங்க அக்கம் பக்தர் உள்ளவங்க அந்த மாரி கூட எல்லாரையு கூட வச்சு பொங்கல் விற்றது வந்து அது ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சி தரமான ஒரு செயல் அது அந்த மாரி நடந்துக்கணு அப்படின் நானு நெனைக்கிறே
சரியா சொன்னீங்க அதுக்காக நா ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடியே பொங்கல் வைக்கிறதுக்கான இட வத்த எல்லா தேர்வு செஞ்சுட்டு பக்கத்து வீட்டில் உற்பவங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லா நம்ப போன்ல சொல்றத விட நேர்ல சென்று ஒரு அழைப்பு விடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு மரியா நிமித்த பா க்கும்ல நேர்ல இந்து ட்டு அ எல்லாரோடையு சேர்ந்து பொங்கல் விழா தா இருக்கே அது மட்டும் இல்லாம அனைவரும் ஒரே விதமான ஆடை அணியலான்னு இருக்க பொங்களுக்காக சிறப்பு ஆடை எடுத்து பெண்கள் எல்லா ஒரே மாதிரியான சேலை கட்டுதல் ஆண்கள் தா டிரரெடிஷனல் நம்ம பா பாரம்பரிய முறை புய தெரியாது குழந்தைங்களுமே அந்த மாதிரி சின்ன குழந்தைங்க பெண் குழந்தைகளுக்கு எல்லா பாவட சட்ட ஆம்பள பசங்களுக்கு சின்னதா ஒரு வேட்டி சட்ட இந்த மாதிரி எல்லா ஒரு திட்டமிடல் வச்சிருக்கேன் இத செயல்படுத்தலாமா இது நல்லதா
மிகவு அருமையான செயல் அருமையான செயல் அப்போ பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி ஆடை அணிவதால எந்த ஒரு வேற்றுமையும் இருக்காது பாருங்க இப்ப நம்ம அக்க தங்க இல்ல தோழிகள் அப்டின்ற ஒரு ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாரும் ஒரு குடும்பத்துல உள்ளவங்க அப்டின்னு பாக்குறதுக்கு மற்றவங்க பார்வைக்கு பாத்தீங்கன்னா இந்த இவங்க எல்லா ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரி தெரியவரும் சோ இது நீங்க சொன்னது ரொம்ப அருமையான செயல் இந்த செயலை நானு செயல்படுத்தலா அப்டின்னு நெனைக்கிறேன் இப்ப எங்களுடைய உறவினர்களுக்கு அல்லது என்னோட தோழி இல்ல நண்பர்கள் வர வச்சு அவங்களுக் கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உடைகள எடுத்து குடுத்து ஒரு பண்டிகை ஒரு விழாக்காலம் போல சிறப்பாக செயல்படணு அப்டின்னு நெனைக்கிறேன்
ஆ நிச்சயமா சொன்னீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம பொங்களுக்கான பானை எல்லா வாங்கணும்ல நான் ஏற்கனவே உங்களிடம் சொன்ன மாதிரி பொங்கல் வந்து வீட்டு வாசல பானையில் வைக்க ரதா இருக்க அதனால கூட்ட நெரிசல்றதுக்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மாறட்டு போயிட்டு நம்மசையான பானை எல்லா தேர்ந்தெடுத்து பொங்கலு தேவையான மற்ற மளிகை பொருட்கள் எல்லா இருக்குல்ல அந்த மாதிரியான ஜமானத்தையும் கூட்ட நேர கடைசி நேர அலைமோதல்களை தவிர்க்கிறதுக்காக வாங்கிட்டு வந்துடலா பழங்கள் மட்டும் முதல் நாள் வாங்கிக்கலா பழம் பூவு இந்த மாதிரிலா கூட நா திட்டமிட்டிரு க்கேன் ஏன்னா பண்டிகைங்கிறது நம்ம மகிழ்ச்சியா இருக்கிற விஷயம் இல்ல அதுல கடைசி நேர அவசரப்படுத்துதல் சில பொருட்கள் கிடைக்குங்கிறதுனால மன உளைச்சல் ஏற்படுது சில நேரங்களல அவசர அவசரமா பண்ணும் போது த்து அந்த மகிழ்ச்சி நம்மள விட்டு போய்டுதல்ல அப்டி இருக்க கூடாது இந்த தடவு முன்னெச்சரிக்கையா இருக்கணு அப்டிங்கறதான் நெனைச்சிட்டு இருக்கேன்
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சொன்னீங்க ஒரு சிறப்பான செயலை ஒண்ணு சொன்னீங்க அதாவது இந்த பொங்கல் காலம் அப்டின்னா மண்பானையில பொங்கல் விட வைக்கிறது அப்படிங்கறது ஒரு விசேஷமான ஒரு செயல் அப்டின்னு சொல்லுவாங்க மத்தபடி நம்ம அது அந்த காலத்துலயெல்லா மண்பா னை மண் சட்டி அப்டின்ற அந்த ஒரு பாரம்பரியத்துல தான் இருந்தாங்க சோ நம்ம வந்து கடத்தருவுல போயிட்டு வாங்குறது அப்டிங்கறத விட இந்த மண்பானை தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட போய் நம்ம அந்த அந்த பொருள் வாங்கறதுனால அவங்களுக்கும் ஒரு ஆ பொங்கல் விஷயம் பொங்கல் காலத்துல அவங்களுக்கு ஒரு வியாபாரம் பண்ணத ஒரு திருப்தி அவங்களும் ஒரு சந்தோஷமா அவங்க ச ஒரு பொங்கலை விடலா அப்டின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் நம்ம ஸோ நம்ம வந்து நேரடியாக அவங்ககிட்டய போய் ஒரு பானைகள் எடுக்கு அப்டின்னாக்கா அவங்க இன்னும் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சோ இந்த மண்பானை பொங்கல் விடுறதுங்கிறது ஒரு நல்ல செயல் இத பத்தி நீங்க என்ன நெனைக்
நிச்சயமா நிச்சயமா நீங்க சொன்னத நா முற்றிலும் கடைபிடிக்கிறேன் ஏன்னா தேவர்கள் அவங்க பானை செய்யறவங்கள்ட போய் நா வாங்குறேன் அதே போல அ வாசா இந்த மாவிலி தோரணம் இந்த ம வ தென்னை மர தோரணம்லா தென்னை மர இலையில செய்வோம்ல இதெல்லாம் கூட சாலையோர த்துல விக்கிறாங்க அவங்கள்ட்ட வாங்கி அவங்க உதவி செய்ற மாரி நம்ப பிளாஸ்டிக்ல வந்துறத விட அவங்க இயற செஞ்சு விக்கிறாங்க அந்த தொழிலாளிகள்ட்ட வாங்கனம்னா அவங்களுக்கும் பயணா இருக்கும்ல நிச்சயமா இதயுமே நா கடைபிடிக்கிறே
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா அவுங்குளுக்கு ஒரு நம்ம நம் ஒரு விசேஷ நாட்கள்ல்ல தா அவுங்களுக்கு ஒரு வியாபாரங்கிறது அவுங்க பாக்க முடியும் சோ அவங்க வாழ்க்கையிலும் ஒரு சந்தோஷத்த ஏற்படுத்தணும் அப்டிங்கறதுக்கு நம்ம அந்த பிளாஸ்டிக் பொருள அவாய்ட் அ அதாவ்து அந்த பிளாஸ்டிக் பொருள் வேண்டா அப்படின்றத விட்டுட்டு நம்ம வந்து பாரம்பரியத்துல நம்ப செய்யிறோம் அப்டிங்கும்பொழுது முழுக்க முழுக்க மா இலை தோரணம் அப்புறம் மற்ற மற்ற இயற்கையான முயறலயே நம்ப செயல்படுத்தணு அப்படின்னு நானு நெனைக்கிற
சரியா சொன்னிங்க முதல் நாள் பொங்கல் நம்ப போ வழக்கம் போல வெண்பொங்கல் சர்க்கர பொங்கல்ன்னு முடிச்சிடுவோம் இரண்டாம் நாள் வங்கல் வந்து நம்ப வ கால்நடைகளுக்கான நம்ப வளக்கற மாடுங்களுக்கானது சரி எங்க வீட்ல எல்லா பாத் தீங்கன்னா ஆடுமே வளப்போ அப்போ இரண்டு பேருக்குமே நம்ப வந்து மாடு ஆடு ரெண் ரெண்டு பேருக்குமான பொங்கலா தா நாங்க அத பாக்குறோம் அப்ப பாத்தீங்கன்னா மாட்தொழுவம் இருக்குல்ல அதை சுத்தப்படுத்தி மாடுகள காலையிலேயே குளிப்பாட்டி அ அந்த எடம்ல வா தண்ணீர் தெளிச்சு கோலம் போட்டு மஞ்சள் மா மாடுங்களுக் குலா கொம்புல மஞ்சள் தடவி மாலை அணிவிச்சு எங்க வீட்ல மாட்டு பொங்கல்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வெகு சிறப்பாருக்கும் நீங்களுமே நிச்சயமா இந்த பண்டிகைகள்ல எல்லா நீங்க கலந்துக்கணுனு நானு ஆசப்பட்ற இந்த மாதிரி பாத்திருக்கீங்ளா
கண்டிப்பா கண்டிப்பா நா எல்லாமே இந்த மாரி கேள்விப்பட்ருக்கே பட் நா இது வரைக்கும் நா அத அதிகமா நா பாத் த்ததில்ல எனக்கும் இந்த மாதிரி ஒரு மாட்டு பொங்கல்ல போயிட்டு பாக்கணு அவுங்க எப்படி அவுங்குடைய ம் நடைமுறைகள்ல்லா எப் எப்பிடி இருக்கு அவங்களுடைய வழக்கங்கள்லா எப்பிடி இருக்கு பழக்க வழக்கங்கள் என்ன ஏது அப்டின்றது தெரிஞ்சுக்கணு ஆஸ் பட்ற ரெண்டாவ்து நம்ம வந்துது தொலைக்காட்சிகள்ல பாக்கறது தா இப்போ மாட்டுப் பொங்கல் அப்டின்னா மாட்டுக்கு மாலை அனுபவிச்சு அ மாட்டுக்கு பா பொங்கல்லா வச்சு படையல் போட்றது அந்த மாதிரி நம்ப வந்து அந்த தொலைக்காட்சி செய்யித்தாள்ல அந்த மாரி விஷயங்கள பாக்கறது தா சோ இந்த முறை வந்து நா நேரடியா அதெல்லா பாக்கணு அப்டின்ங்குற
நிச்சயமா நீங்க கிராமப்புறங்களுக்கு வந்தீங்கன்னா நம்ப முதல் நாள் பொங்கல் எப் க்குமோ இரண் டாவ்து நாலு மாட்டுப் பொங்கலு கொண்டாட திருப் பொங் பான வெச்சு பொங்கல் வெச்சு அந்த பொங்கல வந்து மாட்டுக்கு வித விதமான காய்கறிகளோ அமச்சு வாழையிலையில மாடுங்களுக்கு பரிமாறி ட்டு சூரிய தேவன சூரியனையும் வணங்கி அந்த மாதிரி ஒரு வெகு சிறப்பாருக்கும் மா கிராமப்புறங்கள்ல அது மட்டும் இல்லாம மஞ்சு விரட்டுன் சொல்லிட்டு பொங்கல் முடிஞ்சொன்னே மாடுகள் எல்லாத்தையும் ஒரு எடத்துக்கு அழச்சிட்டு போயிட்டு அந்த எடத்துல அவுத்து விடுவாங்க அது வந்து ஒர் சிறப் ப்பான விழாவாவே கிராமப்புறங்கள நடக்கும் நீங்க நிச்சயமா ஒரு முறை வாய்ப்புந்த பாருங்க
கண்டிப்பா கண்டிப்பா நானும் அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நா தொலைக்காட்சிகள்ல பாத்தது தா அதிகம் ஆ எனக்கு அந்த மாரி இந்த மாடு மாடு பிடித்தல் இந்தம் மாட்டு பொங்கலுக்கு இந்த மாடெல்லா குளிக்க வச்சு ஒரு இடத்துல கொண்டுயே விட்டு அந்த மாரி எல்லா பண்றதெல்லா நானு பாத்திருக்கே ஆனா இந்த முறை கண்டிப்பாக அத நேர்ல பாக்கணு அப்டின்னு நானு நெனைக்கிற அதோட மூணாவது பொங்கல் வந்து காணும்பொங்கல் அப்டின்னு சொல்லுவாங்க ஆ ம் அதாவது அத பத்தி உங்களுக்கு எதுவு தெரியுமா
ஆமா இப்ப அந்த பொங்கலோட வார்த்தையிலயே இருக்குல்ல காணும் பொங்கல் இரண்டு நாள் பொங்கல நம்ப வீட்டுல கொண்டாடிட்டு மூணாவது நாள் பொங்கலுக்கு என்ன பண்ணுவோம்னா அப்ப ஆ நம்மளோட உறவினர்கள் நண்பர் அந்த மாரி இவிதுங்களுக்கு போறது அப்டின்னா பொது இடங்கள் சுற்றுலாத்தலங்கள் அங்க லா போயிட்டு ஒரு கடற்கரை இந்த மாதிரி இடங்களுக்கெல்லா சென்று குடும்பத்தோட மகிழ்ச்சியா பொங்கலை கொண்டாடுவாங்க பொங்கல் பண்டிகைய வந்து நாம இந்த முறை முழு மகிழ்ச்சியா கொண்டாடணு நெனக்கிறே